வணக்கம்
வணக்கம்
எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் நம்ம இன்னைக்கு உணவ பத்தி பாக்கலா ஹலோ
ஆ சொல்லுங்க
உஹ் நம்ம இன்னைக்கு உணவ பத்தி பாக்கலா
ஆஹ் கண்டிப்பா
உணவு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து நம்ம மைண்டுக்கு நிறைய வரும் பீன்ஸ் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா நம்ம சாப்பாட்டுக்கு வந்து முன்னாடி பழங்காலத்துல குடுத்த முக்கியத்துவம் வந்து இப்ப மனுஷங்க வந்து குடுக்கறது இல்லை ஏன்னா பழங்காலத்துல என்ன சாப்ட்டாங்கன்னா கம்பு கேழ்வரகு கேப்ப சோளொ அந்த மாதிரி சாப்ட்டா சாப்ட்டாங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க ஏன்னா பழங்காலத்து உணவு வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லதா நல்லத கொடுத்தது ஆனா இப்போ உள்ள மக்கள் வந்து அந்த ஆரோக் க்கியத்தோட விழிப்புணர்வு இல்லாமலே இருக்கிறாங்க எதுக்காக அப்டின்னா நம்ம வந்து வெளிநாட்டுல வெளிநாட்டுல பண்ணக்கூடிய பண்டங்களா இருக்கட்டு வெளிநாட்டுல பண்ணக்கூடிய உணவு வகைகளா இருக்கட்டு அங்க வந்து அவங்க ரொம்ப அத நம்ம நாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய பாரம்பரிய எல்லாத்தையு நம்ம நாட்டு கொண்டு வந்துட்டாங்க அதனால நம்ம நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த உணவு பழக்க வழக்கங்கள் அந்தோட உணவுகள் அஅங்க விளையக்கூடிய எல்லாத்தையுமே பழக்கங்கள் பழ பழங்கள் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம நாட்டோட எந்த ஒரு காய்கறிகளா இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் உணவுகளா இருக்கட்டும் ருக்கட்டு எதுக்குமே இம்பார்டண்ட் முக்கியத்துவொ கொடுக்கறது இல்ல அதனால இப்ப வந்து மக்களுக்கு அதுடைய விழிப்புணர்வு இல்லாமலே போயிட்டு ஆனா ஒரு சில குடும்பங்கள் என்ன பண்றாங்கன்னா இப்பமு நம்ம உணவைன பத்தி ரொம்ப விழிப்புணர்வா இன்னு பழைய காலத்து சாப்ட்ட மாரியே கம்பு கேழ்வர கேப்ப சோளம் தென அந்த மாதிரி என்னப்படுறாங்க பயன்படுத்துறாங்க எடுத்துக்காட்டா சொல்லப்போனா எங்க குடும்பத்தலயும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எங்க அப்பா வந்து கொஞ்சம் கல்லீரல் பாதிப்பாலா இறந்துட்டாங்க அதனால நாங்க வந்து எங்க அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது அதனால நாங்க வந்து உணவோட விழிப்புணர்வு ரொம்ப தெளிவா இருந்துட்டு அதனால என்ன பண்றோம் அப்படின்னா எங்க அப்பாவுக்கு வந்து சுகர் வந்துருச்சு சுகர் வந்த காரண சர்க்கரை நோய் வந்த காரணத்தினால நாங்க எப்போதும் உணவு வந்து ரொம்ப கரெக்டா ரொம்ப எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக் கூடாது அந்த மாதிரி நெறைய டாக்டர்க்ட்ட பேய கலந்தல கலந்தாலோசன பண்ணி எத சாப்பிடலா எப்ப சாப்பிட்லா அந்த மாரிலா நாங்க நறைய அறிவுரை கேட்டு அதுபடி நாங்க எங்களுடைய வாழ்க்கை முறைய எல்லா நாங்க மாத்திக்கிட்டோ சொல்ல போனா எங்க வீட்ல வந்து கம்பு கேழ்வரகு இந்த மாரி எல்லாத்தையு வாங்கி வீட் வீட்டுல நெனைய போட்டு அத மிக்சில அடிச்சு அம்மா தோச இட்லி அந்த மாரி பண்ணி குடுப்பாங்க அப்படி இல்ல அப்டின்னா நெறைய மக்காச்சோளம் அதுக்கடுத்து தென கம்பு கேள்வரகு இந்த மாதிரி எல்லாத்தியு எடுத்து அதை வறுத்து அத மாவு மாரி இது பண்ணி அத சப்பாத்தி பூரி அந்த மாரி நாங்க பயன்படுத்திகிட்டோ அதுனால நம்ம என்ன பண்றோன்னா இப்ப உள்ள காலத்துல அந்த மாரி பழைய கூலு கம்பு இப்ப அந்த மாரில்லா சாப்ட்டோ அப்டின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு நெறய மக்கள் வந்து இப்போ உணவோட விழிப்புணர்வ பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இப்போ கடைகள்ல எல்லா எடத்லயுமே இந்த மாரி பழாங்காலத்து உணவுகள்லா கொண்டு வந்துட்டாங்க அத வாங்கி சாப்பிட்டோ அப்படின்னா அது நல்லா இருக்கு பழைய காலத்துல மண்பாண்டங்கள் அந்த தண்ணீர் குடிக்கிறது அதுல சோறு பொங்கி சாப்பிறது அப்டில்லா சாப்பிட்டோ அப்படின்னா இன்னு நம்மளுடைய வாழ்நாள் நம்ம வந்து என்ன பண்ணலா நீண்ட நாள் நீ நீண்ட காலம் வாழ்றது வந்து நம்மளோட ஆயில நம்ம கூட்டிக்கிலா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏத்தா மாரி நம்மளுடைய அ வாழ்க்கை முறைகள சாப்பாட்டல்லா நம்ம பயன்படுத்தனோ அப்டினா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்முடைய வாழ்க்கை முறையலா நம்மடைய ஆயுள் காலத்துல என்ன பண்றோ அப்டினா நம்மளே நாம கொறச்சு கொறச்சு கொண்டு வருகிற மாதிரி இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க உணவ பத்தி
கண்டிப்பா இப்ப வந்து நம்ப உணவுனாலே நம்ம உடலுடைய வளர்ச்சி இயக்கோ நம்மளுடைய ஆரோக்கியத்த பாதுகாக்க நம்ம எப்டிலா சாப்புட்றோ அத பத்திதான் அதே மேரி உணவுனாலே நம்ம உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு அது சக்தி தருது நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அது உ தவுது அது மட்டு இல்லாம நோய்கள எதிர்க்க எந்த அளவுக்கு நம்ளுக்கு உதவியா இருக்குது நம்மளுடைய உடலுடைய செயல்பாடுககள வந்து சீரா வச்சிருக்கிறது இப்டிலா சொல்லா அப்ப மனிதன் வந்து மனுஷ மனுஷன் மட்டு இல்லாம அனைத்து உயிரினங்களுக்குமே உணவுன்றது ஒரு அவசியமானதாதாங்க இருக்குதே இப்ப உணவுடைய வகைகள்ளயே பாத்தீங்கன்னா நெறையா சொல்லலா இப்ப தாவர உணவுகள்லாம் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள்தா தாவர உணவுகள் சொல்வாங்க என்னன் பாத்தீங்கன்னா அரிசி கோதும காய்க சரி பழங்கள் பருப்பு வகைகள் இதெல்லா சொல்லலா அது மட்டு இல்லாம இதுடைய நன்மைலா பாத்தீங்கன்னா இதுல வந்து நார்ச்சத்துக்கள்லா அதிகமா இருக்குது விட்டமின்கள்ல்லா நிற நறைய காணப் இருக்குது அது மட்டு இல்லாம எளிதுலயுமே செரிமானோ அடையக் கூடிய தன்மை இருக்குது இப்ப அசைவ உணவுகள்லா பாத்தீங்கன்னா விலங்குங்கிட்ட விலங்குகள்கிட்ட இருந்துதா நம்மளுக்கு கெடைக்கிது உதாரணமா பாத்தீங்கனா மீனு முட்ட கோழி பால் இதெல்லாருக்குது இப்ப இதுல என்ன எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு கெடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமா நெறைந்த உன் சத்துக்கள் இதுல கெடைக்கிது நம்முடைய உலர் உடலுடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களுமே இதுல அதிகமா நமக்கு கெடைக்குது இப்ப சமச்சீர் உணவு அப்படின் பாத்தீங்கன்னா எல்லா சத்துக்களுமே சரியான அளவுல உள்ள உணவு தா இந்த சமச் சீர் உணவுன் சொல்வாங்க இதுல பாத்தீங்னா கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு விட்டமின்கள் தாது நீர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கனா இந்த சமச்சீர் உணவுல இருக்கு அப்ப கார்போஹைட்ரேட் பாத்னா உடலுக்கு வந்து நெறய வே ஆற்றல் அது குடுக்கு நம்ளுக்கு உதாரணத்துக்கு எதுல அதிகமா இருக்கும்னு பாத்தீங்ன்னா அரிசி கோதும கிழங்கு வகைகள் இதுலலா பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இப்ப புருதச்சத்து அப்டின்னு எடுத்துக்கிட்டோனா இது வந்து உடலுடைய வளர்ச்சிக்கு நம்மளோட தசையுடைய அமைப்பிற்குமே நெறய உதவு இப்ப உதாரணத்துக்கு எதுல புரதச்சத்து அதிகமா இருக்கு அப்டின்ன நம்ம பாத்தோம்னா பருப்புல முட்ட பாலு மீனு இந்த மாதிரியான பொருட்களதா புரதச்சத்து அதிகமா இருக்கு இப்ப கொழுப்பு கொழுப்பு பாத்தீங்னா உடலுக்கு வந்து ஷக் கொழுப்புமே உடலுக் வந்து ஒரு கூடுதல் ஷக்திதா வழங்குன்னு சொல்லா இதுல எந்த மாரியான பொருட்கள் வந்து கொழுப்பு சத்து அதிகமா இருக்குது அப்படின் பாத்தீங்ன்னா நெய்யி எண்ண கொட்டை வகைகள் அந்த மாதிரியானதுல இருக்குது அதே மேரி விட்டமின்கல்லா பாத்தீங்னா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக இந்த விட்டமின் சத்துக்கள் நம்பளுக்கு தேவபடுது இந்த விட்டமின் சத்துக்கள் எதுலிருந்து நம்மளுக்கு அதிகமா கெடைக்கிதுனா பழங்கள்ல இருந்து காய்கறிகள்ள இருந்தும்தா நமக்கு அதிகமா கெடைக்கிது அதே மேரி தாதுக்கல்லா பாத்தீங்கன்னா எலும்புகள் மற்று க்கல்லா வந்து நல்ல வளர்ச்சி பெரத்துக்கு உதவு உதாரணமா பா்த்தீங்கன்னா இந்த பாலு கீர இந்த மாதிரியான பொருட்கல தாதுக்கல் சத்து அதிகமா இருக்கு அதுமே நீர் அப்படின் பாத்துட்டோனா நம்ம உடலுடைய அனைத்து எல்லா வித செயல்பாடுகளுக்குமே அவசியமானது நீர்ருன்னு சொல்லலா இப்ப ஒரு ஒரு குழந்த மற்று கொழந்த இல்லன்னா ஒரு ம இளைஞ இவங்களல்லா பாத்தீங்கன்னா சத்தான உணவுன்றது அவுங்களுக்கு வாழ்க்கைல ரொம்ப அவசியமா தேவைப்படும் இப்ப நோய் எதிர்ப்பு ஷக்தினா இப்ப நம்ம சரியான உணவ நம்ம எடுத் துக்கிட்டோனாதா நம்ம ஒடம்புல எந்த ஒரு நோயு வராம நம்ம நல்ல நம்ம நல்லா நீண்ட ஆயுளோட நம்ம வாழ முடியு நல்ல ஒரு உணவு தான் ஒரு மனுஷருடைய அமைதியையும் நினைவாற்றலியு மேம்படுத்துதுன்னே சொல்லலா அது மட்டு இல்லாம அது ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்க வழக்கந்தா ஒரு மனுஷன் நீண்ட காலத்தோட வாழ்றதுக்கு ஆரோக்கியத்திற்குமே உதவுதுன்னு சொல்லலா இப்ப நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
பாரம்பரிய உணவுகள்னு நா ஆப்ல சொன்னேன்ல பாரம்பரிய உணவு தான் நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுனால நம்ம பாரம்பரிய உணவுகள எடுத்துக்கிட்டோ அப்படின்னா ஆப்ல சொன்ன மாதிரி நம்ம நீண்ட காலோ வந்து நம்மளுடைய ஆயில வந்து ஆயுட்காலத்த வந்து கூட்டிக்கிலா நீங்க சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்றது கார்போஹைட்ரேட் அதிகோ உள்ள சாப்பாடு வந்து நம்ம அதிகோ எடுத்துக்கிட்டோ அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலோ வந்து கொறையு நம்ம நெனச்சுக்கலா எதற்காக அப்படினா கார்போஹைட்ரேட்னா அரிசி அதுக்கடுத்து கோதும இந்த மாரி விளயக்கூடியதுலா வந்து நம்ம நெறைய சாப்பிட்டோ அப்டினா அதுடைய கன்டென்ட் அதிகமாகாது அதிகமாக அதிகமா நம்ம ஒடம்புல நம்மலுக்கு வந்து இப்போ உள்ள மனுஷங்க வந்து நம்ம ஒடம்புல வந்து அந்தளவுக்கு வந்து வேல பாக்கிறவங்களோட வேல பலு வந்து அந்த அளவுக்கு இல்ல வேல பலு அதிகமா இல்லாத காரணத்தினால நம்ம ஒடம்புல வந்து என்ன ஆகுது நம்ம சாப்டுட்டு சாப்டுட்டு அப்படியே இருக்கோ சோ அதுனால நமலுக்கு வந்து நம்முடைய செரிமானோ ஓட ப்ராசாஸ் எல்லாமே கம்மியாகுது அப்டி கம்மியாகும்போதுதா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நெறைய மக்களுக்கு எளிதா து நோய் வருது அதுனால நம்ம என்ன பண்ணணு ஒண்ணு நம்ம நெறைய சாப் னா அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஒடல் உழைப்பு அதிகமாருக்கணு நம்மோட ஒடல் உழைப்பு கம்மியா இருக்குனா அதுக்கேத்த மாதிரி நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள என்ன பண்ணனு மாத்திக்கிடணு உடம்புக்கு நல்லது இப்ப காய்கறிகள் அப்டின் நம்ம எடுத்துக்கிட்டோ அப்படின்னா கேரட் எடுத்துக்லா கேரட் இருக்கு வெண்டைக்கா இருக்கு பீட்ரூட் இருக்கு கேரட் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுல வந்து விட்டமின் சத்து வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி பீட்ரூட் பீட்ரூட் எடுத்துக்கிட்டோ அப்படின்னா ஒடம்புல வந்து ரத்ததோ வந்து கம்மியா இருந்துச்சு அப்டின்னா அதோட ரத்தோட அளவு அதிகரிக்றதுக்கு வந்து வந்து நம்ம பீட்ரூட் வந்து ஜூஸ் பண்ணி குடுக்கலா பல சாறு போட் பண்ணி குடிக்கலா அது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து கீரைவகைகள் பாத்தீங்கனா கீரைவகைகள் அப்படின்னு சொல்லணும்னா நெறய கீர இருக்குது முருங்கைக்கீர பாலாக்கீர அரைக்கீர ஆஹ் அதுக்கடுத்து பொன்னாங்கன்னி கீர வெந்தய கீர அப்டி நெறய கீரைகள்ருக்குது எல்லாமே என்ன பண்ணுது இப்ப முருங்க கீரலா முன்னாடி வந்து எளிதா வீட்ல கெடைக்கு ஆனா இப்ப எல்லா வீடுகளு என்ன பண்றாங்க மரங்கள வெட்டி அத என்ன பன்றாங்க வீடா கற்றதுனால முருங்கை கீரைங்கலா அவ்ளோ எளிதா கெடக்கிறதில்ல இப்ப என்ன பண்றோ முருங்க கீர வாங்கிறதா இருந்தா நம்ம வந்து சந்தைல போய் கீரைகள் வாங்கிதா வீட்ல பண்ற மாதிரி இருக்கு முருங்க ஜூஸ் சா வந்து நம்ம போட்டு குடிச்சோ அப்படின்னா நமக்கு ரத்த அளவு அதிகரிக்கும் இரும்பு சத்து அதிகமாருக்கு அதுக்கடுத்து வந்து செரிமானம் வந்து நல்லா இருக்கும் ஒடம்புல அதே அத மாதிரி நம்ம என்ன பண்ணுனா பழங்கள் அதிகமா உடம்புல எடுத்துக்கிடணும் நம்ம பழங்கள் எவ்லோக்களவு நம்ம ஒடம்ல வந்து சேர்த்துக்கடுறோ அப்படின்னா நம்முடைய பாடி வந்து எப்படி இருக்கு அப்டினா நல்ல எந்த ஒரு மலச்சிக்கல்லா இருக்கடும் எதுவும் இல்லாம நல்லா இருக்கு அதுல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்போனா கொய்யாப்பழ கொய்யாப்பழ வந்து நாார்ச்சத்து அதிகமா இருக்கு அதுக்கடுத்து வந்து அதுல வந்து விட்டமின்ஸ்ருக்குது அதே சமயோ கொய்யாப்பழ சாப்பிடும்போது நமக்கு வந்து அது மலச்சிக் கல வந்து தடுக்கு சரும நோய வந்து பாதுகாக்கு அப்டியே நம்ம சொல்லபோனா நெறய பயன்கள் இருக்குது அதே மாதிரி ஆப்பிள் பழ ஆப்பிள் பழ எல்லா பழத்லயு பாத்தோ அப்டினா நமலுக்கு வந்து அதுல சத்துக்கள்ருக்குது அத நம்ம என்ன பன்றோ அப்டினா டெயிலி நம்மளுடைய தினமும் நம்மலுடைய வந்து வா ழ்நாள்ல ஒரு ஒரு பழ எடுத்துக்கிட்டோ அப்டினா நமக்கு நல்லது நம்ம பழங்கள் சாப்பிட்டோ அப்டினா நம மோஷன் போகும்போது நமக்கு தெரியு அந்த அளவுக்கு என்னருக்கு அது அப்டின்னா எந்த ஒரு ஸ்மெல் வந்து இருக்காது பழங்கள் சாப்பிட்டோனா நம்ம ஒடல் உடம்பு வந்து உடம்புவந்து எப்டி ஆகு அப்டினா உடல் உள்ள உள்ள உறுப்புகள் எல்லாமே அப்படியே சுத்தமாகு அதுனால நம்ம வந்து அசைவோ சாப்புட்றத விட சைவோ சாப்பிட்டா நம்ம என்ன பண்லா ஆரோக்கியமா இருக்கலா அதே மாரி அசைவோ சாப்பிட்டோ அப்டின்னா ம் சைவத்ல இருக்ற அளவுக்கு வந்து அசைவத்ல அந்த அளவுக் இப்ப எக்ஸாம்பில் எடுத்துக்காட்டா சொல்லப்போனா ஆடு மாடு கோழி இது எல்லாமே நம்ம வந்து ஒரு உயிரினத்த கொன்னு சாப்புட்றோ ஒரு உயிரினத உயினத்த நம்ம கொண்னு சாப்டும் போது அதுல என்ன நோய் இருக்குதுங்றது நமக்கு தெரியாது ஆட்டோ ஆ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகு அப்டினா அந்த நோய் வந்து நமக்குள்ளயே போயிரு அதுனால நாம வந்து அசைவத்தை தவிர்த்துட்டு நம்ம வந்து சைவோ சாப்பிடுறது என்ன பொறுத்தளவுக்கு நல்லது நீங்க என்ன நினைக்கிறீங்க சைவோ நல்லதுனு நினைக்கிறீங்களா அசைவோ நல்லதுன்னு நெனக்றீங்ளா நீங்க எத விரும்புவீங்க
கண்டிப்பா நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இப்ப அசைவத்திலயுமே சத்து இருக்குது சைவத்திலயுமே சத்
சேரி இதோட நா நம்ம உரைய முடித்துக்கலா நன்றி ம்